ஹலோ
ஹலோ
கேக்குதுங்ளா
ஆ கேக்குதுங்க கேக்குது எ நா பேசது கேக்குதுங்ளா ம் என்ன பண்றிங்க
நானா ஏதோ இன்னு எம் பைய இன்னு வர்ல
ஆ இன்னுமாங்க வர்ல
ஆமாங்க அவுங்க வரதுக்கு அஞ்சு மணி ஆயிடுங்க
ஓ இவ்ளோ நேர ஆகு நா வரத்துக்கு
அ
சின்ன பையனா பெரிய பையனாங்க
எனக்கு ரெண்டு பையங்க அதுங்க ஸ்கூல் நாலு மணிக்கு விடு வாங்கா கொஞ்ச தூர தள்ளி நா ச சேத்திருக்கே பள்ளியில
ஆ ஆ சேரி
அங்க நாலு மணிக்கு வுட்டாங்கனா இங்க வரத்துக்கு அஞ்சு மணி ஆயிடுங்க
ம் சேரி சேரிங்க
அதுவு எங்க சுத்திக் கொண்டாந்து வுட்றாங்க
ஆமா
அ
கூல் ஒட்னே தானங்க நாலு த அவ்ங்க இருக்கிற எல்லா இதையு ஒரு சுத்தி எல்லா தெருவையு சுத்
எல்லா தெருவுக்கு போயிட்டு கடைசியா எங்கதாங்க நாங்க தாங்க கடைசி கடைசியா இப்டி சுத் த்திப்போ பயந்து ரிட்டர்ன் போயிடுவாங்கங்க
ஆ அப்ப கால்லே சீக்கிரமா அவுங்க வந்து அழைக்கிறத்துக்கு வந்துருவாங்ளே
ஆமாங்க எ பெரிய பைய ஆறு மணிக்கு போவா ரெண்டாவ்து பையனுக்கு எட் ட்டு மணியாகுங்க
ஐயோ சேரி சே இப்டி போயிட்டு வந்தா எப்டிங்க புள்ளைங்களலா வெளில கூட்டு போறது
எங்கங்க போக முடிது நானு இப்ப எ எங்க பக்கத்துல ஒரு திருவிழா போட்ருக்காங்க
ஆ ஆமா உங்க ஊர் சைடு திருவிழான்னு கேள்விப்பட்டே
எங்கங்க அதுக்கு போலானு பாத்தா எங்கங்க முடியுது ஒரு நாள் சனி ஞாயிறுல போலா சனிக்கெழமையு ஸ்கூல் வச்சுர்றாங்க
ஆமா ஞாயித்துக்கெழம ஒரு நாள் இருக்கிற ஹோம் ஒர்க்லா குடுத்துருவாங்க
லையா தூங்கி ஏந்திச்சது பண்ண படிச்சவந்தா நைட்டு வரைக்கு படிச்சிர்றாங்க பன்னெண்டு மணி வரைக்கு
ஐய பாவங்க கொழந்த
நம்ப போனானாலு நம்பள புலு விட்டுட்டு போக மனசு வரமாட்டிங்கிது
ம் ஆமா நம்ம எப்டி ஒரு எடத்துக்கு வெளில போறோ எல்லாரு சேந்து போகப்போனாலு கொழந்த இல்லாம போறது
பசங்க வந்து அந்த ஐஸ் கோலான்னு ஒன்னு விக்குவாங்க
ம் ஆமா
இங்க வாங்குற அத வந்து சாப்பிட்றதுக்கு ஆசப்பட்டாங்க ரெண்டு பேருமே
ம்
சேரின்னு சொல்ட்டுதா அப்ப நம்ம மட்டு தனியா போக்கூடாதுன்னு நானுக்கா வெயிட் பண்ணிகிட்டே இருக்கங்க
அ எப்ப நாங்களே என்னைக்கு போறோன் தெர்லங்க யோசிச்சுட்ருக்கோ ஆ நா அது வரைக்கு அந்த திருவிழா அட்டன்ட் பண்ணதே இல்ல
சேரி சேரி போவோங்க நா போலான்ந்தாங்க அழைத்ததே எ தங்கச்சி வீட்ல வந்து திங்கக்கெழம அன்னைக்கி நெல தூக்கி வக்கிறாங்க வீடு கட்டிட்ருக்காங்க
இந்த வார வர திங்கக்கெழமைங்ளாங்க
ஆமங்க
ஆ சேரி
அப்ப வந்து எப்டியு போய் தாங்க ஆகணு அங்க
ம் ம் சேரி சேரி ஆமா அந்த வழியா போறப்ப போயிருவீங்க
ஆ முடிச்சுட்டு அங்க போயிட்டு போலான் பாக்குறே நீங்க வரீங்ளா
ஆ திங்கக்கெழமையெ திங்ககெழம என்ன பதிமூணாந் தேதி ஆனா எனக்கு ஒரு இது இருக்குங்க இங்க அ பெரிப்பாவுக்கு சாமி கும்புடுவாங்க
ஆ
எனக்கு இப்ப வரைக்கு தெரியாது திங்கக்கெழம அந்த விசேஷன்னு
அ
இன்னைக்குதா நாங்களே பாத்துட்டு வந்து சொல்றதா இருந்தாங்க எங்க அத்ததா நாள் பாத்தாங்க
ம் ல
ஆ எனக்கு அதுவு தெரியில ஆனா திங்ககெழம வந்து எங்க பெரியப்பாவுக்கு சாமி கும்புடுவாங்க வருஷ வஷம்
செரி
அது அது ஒன்னு இருக்கு காலைல சாமி கும்புடுவாங்க இந்த இறுதி ஆண்டுக்கு படைப்பாங்கல்ல
இதுவா இது ஒரு இது க ஆ தவுச
அ தெ தெவசோ ஆ தெவசோ படைப்பாங்கல்ல
ஆ
அது எனக்கு தெரியாது திங்க கெழமதான்னு
ஏன்னா செவ்வகெழமைல இருந்து அம்மாவாச வருது
ம் ஆமா அதுக்கப்றோ அஷ்டமி நவமி எல்லா வந்துரு ஆமா ஆமாங்க
எதோ நல்ல நாள்னு சொன்னாங்க பாத்தோ அன்னைக்கு பாத்தோ ஒரு நாளு
ஆ ஆ சேரி
எப்ப வெக்கிறாங்கன்னு தெரியல
ஆ இன்னைக்கு நாங்க பாத்தப்ப ஏதோ ஒரு வியாழக்கிழம ஒன்னு சொன்னாங்க அப்றோ அமாசைக்கு அடுத்து அஞ்சா நாள் வைக்க க்க சொன்னாங்க
அப்டிங்களா வியாழகெழம அன்னைக்கி கீழ் நோக்கு நாள் தானே வருது
ஆ அது இன்னொன்னு இன்னோ ஆணி முப்பத்தி ரெண்டு தேதிங்களா
ஆ இருக்குங்க
ஆ ஆணி முப்பத்து ஒன்னு முப்பத்து ரெண்டு அந்த ஒரு தேதி சொன்னாங்க அப்றோ வியாழ அது அ அம்மாவாச முடிஞ்சி அஞ்சு நாள் கழிச்சி ஒன்னு
ஓ ஓ அ அ
ஆ ஒரு வேள வேற யார்கிட்டயு கலந்து பேசுறாங்களா என்னன்னு தெர்லங்க
இது வந்து அன்னைக்கு பாத்ததுக்கு இன்னு மறுபடியு ஒன்னு சொல்லல்ல நாங்களா பாத்த செல்லுல என்னைக்கினு இல்லே
ஆ சேரி
வீட்ல நாங்க பாத்தோ சேரி சாய்ந்தரத்துக்கு மேல அம்மாவாச வருது காலைலேயே வெச்சிட்லாம்னு நாங்க சொல்லிட்டு இருந்தோ வீட் எடைல போனோ இந்த ரூஃப்லா போட்டாங்கன்னு போனோ அன்னைக்கு பிள்ளைக்கு வந்து நாங்க பேசுனோ ஆனா இன்னு இப்ப என்ன முடிவு பண்ணியிருகுறாங்கன்னு தெரிலங்க இன்னு
ஆமாங்க எனக்கு எதுவு சேதி தெர்ல
ம் பேசுனாதாங்க தெரியு பேசுல தங்கச்சி தூங்கிட்டு இருந்தாங்க அவுங்க கொஞ்சோ முடியல
ஆ சேரி சேரிங்க
புச்சிருக்கு அவுங்க கை கொழந்த வேர வெச்சிருக்காங்க
ஆ ஐயோ காத்து நேரமா வேற இருக்குலங்க
ஆமாங்க அந்த கொழந்தைக்கு சளி புடிச்சிருக்குங்க இந்த நாலு மாசோ கொழந்த
ஆ
சளி புடுச்சிருக்கு
ஐயோ பாவோ அ மருத்துவர பாத்தாங்களா
ஆ பாத்தாங்க நேத்து போயிட்டு ஊசி எல்லா போட்டிருக்காங்க
ஆ சேரி
குணமாகுது எப்டியு மூண் நால் நாளா ஆக்கிடுதுங்க
ஆஹம் சளி புடிச்சாதாங்க இப்ப உடவே மாட்டது எல்லாருக்கு
ஆ இதுல வேர்வ சளி வந்தாலே உடாதுங்க இந்த வெயில் காலோ அதிகமால்லங்க இருக்கு இந்த வருஷோ
ஆ ஆமா தண்ணியே இல்லங்க அங்க ஒரு ஊருக்கு போனா இன்னைக்கு
ம்
நல்ல கா நல்ல கிராமோ ஆனா கிராமத்து த்துல தண்ணி இல்ல வா ஆறு இருக்கு பெரிய ஆறு அது
செரி
ஆ கொஞ்சோ கூட தண்ணியே இல்ல வறண்டு கெடக்கு
ஐயயோ ஆ
அ யோ எப்புடிதா இருக்கபோர்ந்தெர்ல சைடுல பாத்தா வய்லுக்கு புழுதிலா அடிச்சு வச்சிருகாங்க
மா
தண்ணி இல்ல எட்த்தாப்ல ஆறு ஆனா தண்ணி இல்ல
ஐயிய இது ஆத்தண்லா கோ பயன்பட்த்த ஆத்தண்லா உப்பா இருக்குமா பயன்படுத்த மாட்டாங்க
ஆ உப்பா இருக்குன் இல்லங்க எப்டி சொல்றது தண்ணி வர்த்தே இல்லாம எப்படி விவசாயம் பண்ணுவாங்க
மா
ஆ தண்ணி வர்துல அப்ப குடி எங்குளுக்கே பாருங்க அஞ்சு நாளாச்சு தண்ணி வந்து ஊருக்குள்ள
ஐயியோ ஆ
ஆ இன்னைக்கு நாங்க வந்து வெள்ல போனோம்மா கால்ல கோய்லுக்கு போ நாங்க அந் நாங்க எ எட்டு மணிக்கு வீட்ட விட்டு களம்பிருக்கோ எட்டு மணிக்கு தண்ணி வந்துருக்கு
ஐயயோ ஆ
ஏ எங்கத்தே எங்ளுக்கே தெர்லங்க எங்க அத்த சொன்னாங்க அவ்ங்க தம் வீட்லே சாவி வஸ்ட்டு போலா தம் தண்ணி வந்தா தம்பி போட்டு உடுவான் சொன்னாங்க
அ
எங்க மாமா வந்து அதெல்லா வேணா நீ சாவி எடுத்துடுவான் சொன்னாங்க நாங்களு சாவி எட்த்துடு பேய்ட்டோ
செரி
பாத்தா தண்ணியே புடிக்க ஆள் இல்லாம தண்ணியே புடிக்கலங்க
மறுவுடி போட்டா வராதாங்க
வரவே இல்லங்க வீட்டுக் வந்தலன் நாங்குளு போட்டு போட்டு பாக்குறோ
ஒ எல்லாது எல்லாத்யு போட்டு எடுத்துட்டாங்க போல
ம் இப்ப வந்து எங்ளுக் என்னன்னா ஒரு ரு ரெண்டு டாங்கு எங்க ரூமுக்கு மேல ஒரு டாங்கு வீட்டுக்கு மேல ஒரு டாங்க்கு
பிடி
இது டேங்க்காது நொம்புனா கூட ஒரு அன் நம்ம அன்றாட வேலைக்காது தண்ணி வேணுலங்க
இக்னா உடையவ எமர்ஜென்சி என்னங்க செய்றது
அ சுத்தமா தண்ணியே இல்லங்க இப்ப யா ரூமுக்கு மேல உள்ள தண்ணி இருக்கு அவுலதா
ம்
இது அதுக்கப்புற தண்ணியே இல்ல வீட்லனா பாருங்க
ஐயயோ ஆ
அ நைட்டுதா இன்னுமே இன்னிக்கு விடியோ விடிய விடிய உக்காந்து நைட் நைட் போட்டு பாக்க வேண்டிதா தண்ணிய தண்ணியே இல்லாம் போய்ட்டுங்க வர வர
இப்பியே போய் இன்னுமே நம்ப இன்னு கொஞ்சு நாள்ல இன்னு தண்ணிக்கு கத்து கட்டுப்பாடு அதிகுமா இருக்குன் சொல்றாங்க
அ அப்பதா என்ன பண்ண போறொம்னே தெர்லங்க
ம் எங்க ஊர்யு பயமா தாங்க இருக்கு ஊர்ல ரெண்டு வேலையு தண்ணி வருங்கணா
ஆ நா அதாங்க எங்க நாத்னா வீட்ல வந்து ரெண்டு வேலையு தண்ணி வந்ரு
அ
பேசாம நாங்க குடும்பமா அங்க குடி பேயந்தலான்ருக்க
ஆ சோ அது வாங்க எங்க ஊர் சைடு வாங்க எதுக்குமே ப்ரச்சன இல்லங்
ஆ சரிக்க அங்க போனா எனக்கு பொழுது போறதே தெரியாது ஒரு சின்ன பைய இருக்கா அங்க
அப்டியா
ஆ எ பேரா என்னான் சொல்லி கூப்புறாங்கிறதே தெரியாது அந்தளவுக்கு அவ பேசுனா நல்லா இருக்குங்க
அப்படியாங்க
ஆ அவனுக்காக வேணா போலா
ஆ அவனுக்காகதா போவீங்க அப்பனா
அ அவனு பெரிய பையனு இருக்கா அவ வந்து பெரிய பைய பச்சிட்டே இருப்பா அவன்ட்ட போய நம்ம வெளையாட முடியாதுல்ல
ஆமா
ஆனா சின்ன பைய தா வந்து துள்ளி துள்ளி குதிச்சிட்டு இருப்பா
ஆமாங்க அந்த பையதாங்க நேத்தாங்க நல்லா அடி வாங்கனா
ஏங்க கொழந்தையபோய் அடிக்கிறீங்க அதுவு சின்ன பிள்ளைய
வெறு சம்ம அடிங்க
ஐயோ பாவோ அவ வந்து திருப்பி அடிப்பானேங்க
நம்மள அடிக்க மாட்டாங்க எல்லாரு இருந்தாதங்க அவ்ள இதா இருப்பா
ம் கொஞ்சுறது
ஆ எல்லாரு இருந்தாதா என்ன ஈடிச்சிட்டு இருப்பா மத்தபடி இல்லன்னா செய்வா அது பாட்டு வாயமு அழுவவே மாட்டாங்க அழுவுறதே வாய மூடிட்டு தாங்க அழுவா அதுக்கே நாலு அடிங்க வாயத்தொ வாய தொறந்து அடுவுன்ட்டு ம்
சரிங்க
டிராயிங் வரைய தெர்லங்க ஐ அவ இஷ்டத்துக்கு வரஞ்சு வச்சிருகுக்காங்க
சே என்னோட பேஃவெரெட் கொழந்தங்க அது
ஓ அப்டிங்களா
ஆ நேத்தி கூட நா ஃபோட்டோ தேடிட்டு இருந்தேங்க முருகர் ஃபோட்டோவ இப்ப கொழந்தைங்க ஃபோட்டோவா மாத்துறாங்கல்ல
ஆ
ஆ நேத்தி ஒரு பத்திரிக வந்திருந்துச்சு பாத்தா கொழந்தைய மாத்திருந்தாங்க எனக்கு அப்போதா தோணுச்சு அவ ஃபோட்டோவ இன்ணு நம்ம முருகரா மாத் லயே அப்டின்னு தோணுச்சு
நாங்கல்லா மாத்தி வச்சிருக்கோங்க முன் முன்னாடி ஆமா முன்னாடி வந்துச்சுங்க அந்த மாரி ஆப்பு
அப்டியா அ
கூகுள்ல போய் ஏதோ மாத்துரது அதான
ஆ ஆமானுங்க நா எந்து வந்து புது ஃபோனு நானு
ஆமா
எல்லா ஃபோட்டோவுமன லேப்டாப்லயே இருக்குறனால இன்னு நா ஃபோன்ல ஏத்துல
ஓஹோ ஆ
ஆ ஏத்தி இருந்தா அனுப்பிருப்ப இந்நேரத்துக்கு உங்களுக்கு உங்கள்ட்ட இருந்தா நீங்க அனுப்புங்க
இல்லங்க நா முன்னாடி நானு எ செல்லு மாத்திட்டங்க எ வீ ட்டுக்காரங்க சொல்லுதா நா வச்சிருக்க அது அது ஒரு வருஷத்துக்கு மேல ஆகுதுங்க எனக்கு அந்த மாரி
அ எனக்கு இப்பதாங்க தோணுச்சு
ம்
ஆ அதா பா பண்ணி பாக்கணு அப்டின்னு ஒரு ஆச கடைக்கு பண்ணி பாத்த இந்த ஃபோட்டோ இல்லா அதுனால நா பண்ணல
ஒ அப்டிங்களா சரி சரிங்க
அ சரிங்க என்ன சமயல் இன்னைக்கு வீட்ல
இன்னிக்கு பருப்பு சாதங்க
பருப்பு சாதங்களா
அந்த பச்ச பயிறு இருக்குல்ல
ஆ சேரி
மத்தபடி வெஜிடபிள் சாதமே செஞ்சொ வெஜிடபில் போட்ல வெஜிடபில் பதில்லா அந்த பு பச்ச பயிர போட்டு அப்டியே சாதார மாரி செஞ்சு குடுத்துட்டங்க
ஓ சேரி சேரிங்க நா வந்து அது சாப்புட்ல பருப்பு பொடிதா சாப்ட்ருக்க என்னங்க
நாட்டு முட்ட இருந்துச்சி
ம் சரி
அது அப்டியே அவிச்சு குடுத்துட்ட
உம் சரிங்க நல்ல சாப்பாடுதா சத்தான உணவுதா
ஆமாங்க இந்தந்த சும்மா எங்கங்க சாப்படுறதுங்க அது பச்ச பயிறுல்லா க நேத்திக்கஞ்சி வச்சு குடுத்த
ம் செரி
புடிச்சாங்க அப்பற இன்னிக்கு வந்து இன்னு கொஞ்சோ ஊற வச்ச காலையிலே நைட்டே ஊற வச்சுட்டே
ம்
கல்ல ஏஞ்ச்சி அந்த சமையலுக்கு சாப்பாடு கொஞ்ச எடுத்து வச்ட்டு வா இங்க வந்து இட்லி பானைல வச்சு அவிச்சி அத ஒரு ஸ்நாக்ஸ் மாரி விடுங்க
ஆ சரி சரி பரவால்லங்க நல்ல நல்லதுதா ஒடம்புக் சத்து தா அதெல்லா
பச்ச பயிறு நல்லதுதாங்க ஒடம்புக்கூ
அ நாங்கதா பருப்பு பொடி அரைச்சு வச்சிருப்பாங்கன்னா அதுதா நெய் ஊத்தி சாப்டுவ சாதத்துக்கு
ஓ சரி சரி ஆனா செஞ்சு பாத்ததுல்லங்க ஏ தம்பி ஒரு தட கேட்டாங்க ஆனா எனக்கு செய்யதுலன்னு செஞ்சு பாத்ததே இல்லங்க அத
ஆ எங்க அத்த வந்து அவங்க தம்பி வெளிநாடு போறதுக்காக செஞ்சாங்க
ஓ ஓ ஆ
அது அது வந்து நாங்க கொஞ்ச எடுத்து வச்சுட்டு வீட்டுக்கு அது நல்லாருக்குங்க நெய்ல போட்டோ இல்ல நல்லெண்ணைய்ல ஊத்தியோ சாத த்துல பெரட்டி சாப்பணு
நல்லாச்சாங்க
அ நல்லாருக்குங்க எனக்கு நா வந்து எங்க வீட்டுல அப்பள ஆ சாப்ட்டதுல்ல கடைக்கு ஹோட்டலுக்கு போனா சாப்ட்ருக்க
ஓஹோ ஆ
ஆ வீட்ல செஞ்ச சாப்ட்டதா ஃபஸ்ட் டைமு சூப்பரா இருந்துச்சு
அப்படிங்களா சேரி நானு செஞ்சு பாக்குறங்க
உ சரி நா எங்கத்திட்டவனா கேட்டு ரெசிபி கேட்டு சொல்ற
சரிங்க உங்கிட்ட பேசுணது‌ நேரோ போனதே தெர்லங்க மறுடி நா அ கா அடைக் அடைக்கிறங்க
ஆ செரிங்க கண்டிப்பா
ஆ பாய்ங்க
வக்கிட்டுங்கலாங்க
ங்க